ஆ
ஆ வணக்கம் வணக்கம்ங் கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க
செரி செரிங்க நீங்க நார்மலா சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் அந்த மாதிரி பண்ணுவீங்களா இல்ல சீட்டு அந்த மாதிரி
ஆ சீட்டு சீட்டு மேம் நா அதா வீட்ல குடுக்குறேன்னு சொன்னேன்ல ஆ ஆமா ஆமா ஆ வீட்ல நா குடுக்குறேன்ல்ல டென் தௌசண்ட் அதுல வந்து ந்து ரெண்டு சீட்டு ஒவ்வொரு லட்ச ரூபா போட்றாங்க
ஓ
அதுக்கப்றோ நா தனியா அத டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் சொன்னுங்களே அது வந்து நா தனியா அதா ஃபிப்டி தௌசண்ட் மேம்
ம் ம்
ச அது வந்து என்னோட இதுவுக்காக தா ஏன்னா இப்ப பைக் எடுத்தே அதுலதா காசு சேவ் பண்ணி எடுத்தே எனக்கு பைக்கே இல்ல ஓட்றதுக்கு ஏன்னா வீட்டுக்கு அப்பல இருந்து எதுமே இல்ல பைக்கே ஓட்றதுக்கு அத்தியாவ தேவைக்கே ஒரு எதுவுமே இல்லன்னும் போது
கண்டிப்பா கண்டிப்பா
வந்து போட்டு அதுலதா நா எடுத்தே ஃபார்ட்டி தௌசண்ட் வந்தது எனக்கு அதுல வெச்சுதா இப்ப த்ரீ தௌசண்ட் அதா தேர்ட்டி தௌசண்ட் கட்டிதா பைக் எடுத்தே மேம் இப்ப ஆ ஆமா மேம் இ எம் ஐ போட் டே மந்த்த்லி அது ஒரு ஃபைவ் அதா ஃபைவ் தௌசண்ட் கட்டுற மாரி பிளான் அதா இந்த ம ம் அப்டியே சின்ன சின்ன கெடச்ச ஒர்க்குக்கு போவே ஒர்க்குக்கு போய்ட்டு எனக்கு இந்த எப்டி சொ சொல்றது இங்க கம்பெனில குடுக்கர்ற சேலரி சுத்தமா பத்தாது மேம் பதினஞ்சு ஐநூறு ஆ சோ அதனால சைடு ஒர்க் கு போயிருக்க கூலி வேலைக்கெல்லாமே போவே நடுவுல நடுவுல எதனா கெடச்சா லீவ்ல போவே இந்த நைட் ஷிப்ட் சில டைம் போயிட்டு வந்து அந்த மாரில்லா பண்ணுவ ஓ டி பாப்ப கம்பெனிலயு பட் இப்ப கம்பெனில வந்து என்னனா இப்ப ஓ டி க்கு காசு இல்லன்ட்டாங்க சி ஆப் பண்ணிக்க சொல்லிட்டாங்க எல்லாரையு ஓ டி பாத்தா லீவு எடுத்
ஓ ஓ டி பாத்தா லீவ் எடுத்துக்கலா அதுக்
ஆமா அது என்ன கடு படிக்குது மேம் அது நல்லா இருந்த ஓ டி இருந்து
நீங்க நீங்க இவ்ளோ சின்ன வயசுல உங்க குடும்பத்த பொறுப்பா பாத்துக்கிறீங்கல்ல கண்டிப்பா வந்துட்டு வேற எதாவது ஒரு நல் ல மாற்றம் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சு தம்பி
எனக்கு டுவெண்ட்டி மேம்
டுவெண்ட்டி தா ஆச்சுங்களா
ஆமா மே ஆ டூ தௌசண்ட் ஃபைவ்ல பொறந்தே
ஓ பரவாயில்ல இந்த வயசுலேயே இவ்ளோ பொறுப்பா யோசிக்கிறீங்க கண்டிப்பா உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கூ வருத்தப்படாதீங்க
செரிங் மேம் கண்டிப்பா வருத்தப்படாம இருக்கே ஆனா இப்ப ரீசென்டா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ட்டுதா வந்திருக்கே
ஏன்னா நாங்களூ அந்த மாறி ஒரு எடத் த்துல இருந்து வந்தவங்க தா என்னுடைய மகனுக் குமே நா வந்து சொல்லுவே என்னோட மகனுக்கு வந்து எனக்கு வந்து உங்க வயஸ் சுல ஒரு பையே இருக்கா ஓகேங்களா எனக்கு வந்து பதினெஞ்சு பதினாறு வயசுல ஒரு பையே இருக்கா ஆ நானுமே வந்துட்டு சொல்லுவே அதாவது கம்பல் பண்ண மாட்டே ஏதாவது லீவ்ல வந்து நாங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டூ வந்து நீ பண்ணு தம்பி அ அதாவத் த து அவனுக்கூ தெரியூ குடும்ப கஷ்டம் வந்து தெரிஞ்சு தா வளர்றான் ஆ டென்த்தல வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க் வாங்னா ஐநூறுக்கு
க்ரே சூப்பர் மேம் நா
ஆ நாங்க டியூஷன்ல்லா எதுவூ அனுப்புல ஸ்கூல்ல சொல்லிதரத்தா அது போக நா தா வந்துட்டு அவனுக்கு வீட்ல நா தா சொல்லி தருவே ட்ரெயின் பண்ணிதா அவெ வந்து நிச்சயமா இல்ல நா டென்த் து வரைக்குமே எல்லா சப்ஜெக்டுமே அ எல்லா குழந்தை எந்த குழந்தைங்க கேட்டாலுமே சொல்லி தருவே
ஆ ஓகே மேம்
சயின்ஸ் சோசியல் எல்லாமே வந்துட்டு நா மேக்ஸ் படிச்சிருந்தாலுமே எனக்கு
சோஷியல் சயின்ஸ் ரொம்ப புடிக்ககூ மேம் அதுக்கு தௌசன்லா ச்செ ஹண்ரட்க்கு ஹண்ரட்லா எடுத்திருக்கே பட் ஆனா நா கொரோனா பாஸ்ல போயிட்டே மனசு கஷ்டமாயிச்
ஓ கொரோனா பேட்சங்கறனால எக்ஸாமே இல்லிங்களோ அந்த பேட்ச் உங்களுக்கு
ஆ ஆமா மேம் லெவன்த்லயூ இல்ல டென்த்தல ‌இல்ல மேம் ஆனா டென்த்ல நல்ல பிரிப்பேர் டைம் மேம் ஆனா பட் அத மிஸ் பண்ட்டே ஆனா மேக்ஸ் வராதுதா பட்
எங்கயூமே உங்களுக்கு டென்த் மார்க் வந்து கேக்கல
ஆ ஆம்ம மேம்
ஓ ஓகே ஓகே
ஆனா வந்து எல்லாரூ ஒரு மாறி கேட்பாங்க தா கம்பெனிக்கு போவ்ம் போதே என்னம்மா கொரோனா செட்டான்ற மாரி ஒரு வார்த் இது அதலா ஒரு டென்சனா இருக்கு மே ஏனா அதனால நம்மள வந்து பாதிக்கப்பட்று மாரி இருக்கோ ஆ இவனுக்கு ன்னா ஸ்கில் இருக்கூ அப்டி இருக் கோன்ற மாரி அவங்க ஜெஸ் பண்ணிறாங்க நம்ளுக்கு
அ அது வந்து நீங்க வருத்தபடாதீங்க அந்த எடத்துல நம்ம புரூஃப் பண்ணிட்டா பேதும் ஒரு ஒரு எக்ஸாம்பிலுக்கு நா என்னோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட சொல்றே நா வந்துட் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல்ல தா என்னோட பேரண்ட்ஸும் படிக்க வெச்சாங்க
ஓகே மேம்
அங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லா இருக்காது நா படித் படிச்சு முடிச்சுட்டு பி எஸ் சி மேக்ஸ் முடிச்சுட்டு பி எட் முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்கூல்ல வந்து செலக்ட் ஆயாச்சி பட் எனக்கு ப்ளூயண்டா இங்கிலீஷ் எல்லா வந்துட்டு பேச தெரியாது
ஆ ஓகே மேம்
துல்லா படிக்கல ஒரு ரெண்டு வருஷோ ஏதோ மெட்ரிக்ல படிச்சோ ஆ அப் இப்ப வந்து ஆனா வந்து அந்த ஸ்கூல்ல போட்ட அவுங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்கு நாங்க வேலைக்கு எடுத்துட்டோ ஆனா தப் ப்பா இருந்தாலு சரி சரியா இருந்தாலு சரி கேம்பஸ்க்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா போற வரைக்கு நீங்க வந்து இங்கிலீஷ்லயே தா பேசணு தப்பா இருந்தாலு பர பரவால்ல நீங்க பேசுங்க ஆனா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்கு அதனால தா நீங்க இன்டர்வியூல செலக்ட்டாயிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சி நாளுங்க எனக்கு சின்னதுலேந்து எனக்கு செரி என்னோட மகனுக்கு செரி போராட்ட குணோ ரொம்ப ஜாஸ் தி ஒன்னு கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அத நூறு சதவீதோ நம்ம கத்துக்கணு ஆ அப்போ நா பதினஞ்சி நாள்ல கத்துக்கிட்டுங்க நா அதே ஸ்கூல்ல மூணு வருஷோ வேல பாத்தே அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா ஆ நா ஒரு ஆறேழு வருஷோ மத்த ஸ்கூல்ஸ்லயு வேல பாத்து முடிச்சதுக்கு அப்றோ ஒரு சி பி எஸ் இ ஸ்கூல்ல வேகன்சி வந்துச்சி நா வந்து அப்ளை பண்ணனே அந்த பிரின்சிபல் சார் வந்து ஒரு மலையாளி அவுங்க வந்து என்னோட பயோடேட்டா பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா நீங்க வந்து ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க உங்கள நாங்க வந்து எப்டி சி பி எஸ் சி ல ஜாபுக்கு வந்து எடுக்க முடியு இருந்தாலு நா வந்து ஒருத்தவங்கள அப்ளை பண்ணவங்கல எதுவுமே டெஸ்ட் பண்ணாம நா ரிஜெக்ட் பண்ண மாட்ட ஆனா மத்தவங்கள விட உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நா டஃபா தா கண்டக்ட் பண்ணுவே நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா நா வந்து அடுத்த ரவுண்டுக்கு உங்கள வந்து அனுப்சி விடுவே அப்டின்னாங்க சரிங் சார் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு மட்டு த்ரீ அவர்ஸ் நான் ஸ்டாப் பா இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு மட்டு டெஸ்ட் வெச்சாருங்க
ஓ அந்தளவுக்கு டஃப் குடுத்துட்டாங்க போங்க
பேசுறாரோ அதுக்கு த்ரீ அவர்ஸ் நம்ம நான்ஸ்டாப்பா இங்கிலீஷ்ல தா பேசுணு நால்லாதா ஆங்கில அன்னைக்கி நா சாரி நான் அந்த மொதல் ஸ்கூல்ல நான் வந்து அது வந்து லதாங்கி மெட்ரிக்குலேசன் ஸ்கூல் அங்க நான் தயங்கி கிருந்தேன்னா நிச்சயமா நான் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்க முடியாது ஆனா நான் அந்த எடத்துல நான் ட்ரெயின் ஆயி ட்ரெயின் ஆயி நா படிச்சனால என்ன பண்ணே நா சேலஞ்சிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறே நீங்க கேளுங்க என்ன மூணு மண்னேரோ அவருக்கு நா டஃப் குடுத்தே அவரே ஒரு ஸ்டேஜ்ல மூணு மாசத்துலயே நா வச்ச இன்டர்வியூல பெஸ்ட் கேண்டிடேட் நீங்க தா நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் டட் ஸ்பாட் செலக்டட் போங்கன்டாரு அதுக்கப்புறமு என்ன விடலீங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மேல டீன் சார்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவர் ஹிஸ்ட்ரி மேஜர் ஆனா எங்களை இன்டர்வியூ பண்றதுக்குன்னே மேக்ஸ் அ வந்து படிச்சுட்டு வந்து இன்டர்வியூ வெப்பாரு
அப்டிங்ளா
அ அப்புடி வந்து வெச்சிங்க ஆ மூணாவது ரவுண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி டீச் பண்ணனு எல்லாமே செலக்ட் டாகி நா ஒர்க்கு ஜாயின் பண்ணி நா வரும்போது பாத்தீங்கன்னா பெஸ்ட்டு டீச்சர் அப்டிங்குற சர்டிபிகேட்டு வாங்கிட்டு நா வெளியில வந்தே அதனால வந்து மத்தவங்க நம்மள வந் து அது அவங்களுடைய பார்வை வந்து பொதுவானது அவுங்க ஏ அப்டி பாக்குறாங்கன்னு நம்ம வருத்தப்படக் கூடாது அந்த எடத்துல யாரா இருந்தாலு அப்டிதா யோசிப்பாங்க அந்த இடத்துல நம்ம நம்மள நம்ம நிரூபிச் சிக்கலா ஓகேங்களா அந்த இடத் துல நம்மள நிரூபிக்கு போது நிச்சயமா யாரெல்லா நம்மள வந்து ஒரு கேள்விக்குறியா பாத்தாங்களோ நிச்சயமா அவுங்க வந்து அந்த இடத்துல அவங்களுடைய பாரே ஆச்சரியக்குரியா மாத்திட்டுதா அந்த இடத்த விட்டு வெளியில வரணு
அதுவு கரெக்ட் தாங்க
புரியுதுங்களா அந்த ஒரு மோட்டிவேஷன் மட் டு நமக்குள்ள இருந்தா போது நா என்னுடைய மகனுக்கு அதுதா நா சொல்லுவே அவனு வந்து ஒரு மூணு நாலு வருஷோ கொரோனா பேஞ்சுதா அப்ப நா வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ளல தா விட்டுருந்தே செவன்தல தா மெட்ரிக்கு மாத்துனே இங்கிலீஷ்க்கு ஸ்ரகுள் பண்ணா இல்ல தம்பி நீ சின்ன வயசுல எல்லா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்க கொரோனா பேஞ்சுல தானே இததாச்சு ஒன்னு பிரச்சன இல்ல நீ ட்ரை பண்ணு அப்டின்னு சொன்னனே அதே மாரி அவனு ஒரு மாசத்துல பிக்கப் ஆகி அந்த ஸ்கூல் விட்டு வரும்போது பெஸ் அவுட் கோயிங் ஸ்டூடண்டா இன்னைக்கு அவனோட போட்டோ கட் அவுட் வச்சிருக்காங்க
ஓகே சூப்பர் மேம் நா மார்கு சொன்னிங்க வேற நல்ல மார்க்
ஆ டென்த் செகண்ட் மார்குங்க ரெண்டு சப்ஜெக்ட்ல சென்டம் ஒரு சப்ஜெக்ட்ல சோசியல்ல நா சோசியலு சயின்ஸு சென்டம் இங்கிலீஷ் தமிழ்ல நைன்டி நையன் இன்னைக்கு வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடண்ட் பிளஸ்சு அசீவர்ன்னு சொல்லி பெரிய கட்டவுட்டா முன்னாடி ரோட்ல மெயின் ரோட்ல பேனர்ர்ல வச்சிருக்காங்க நிச்சயமா நிச்சயமாங்க நாங்க முதல் முதல்ல அட்மிஷன் போகுபோது கண்டிப்பாங்க வேற ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு சாதாரண ஒரு ரீசனுக்காக மெச்சூரிட்டி இல்லா மெ ச்சூரிட்டி இல்லாம நடந்துகிட்டாங்க அப்றோ எனக்கு பிடிக்காம அத ஸ்கூல் விட்டு வந்து நா இந்த ஸ்கூல்ல எ பையன சேர்த்தும்போது அவங்கிட்ட ஒன்னே ஒன்னுதா சொன்னே தம்பி இந்த ஸ்கூல் விட் டு நீ வெளியில போகும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண காரணத்துக்காக உண்ட வேண்டான்னு சொன்ன அந்த இன்னொரு ஸ்கூல் இந்த மாரி ஒரு ஸ்கூ ஸ்டூடண்ட நம்ம மிஸ் பண்ணிட்டமேனு தல நிமிந்து பாக்கணு பொள்ளாச்சியே உன்ன வந்து தல நிமுந்து பாக்கனுனு சொல்லி தா நா வந்து அவனுக்கு இன்னொரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுட்டு வரங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டிஸ்டிக்குலேயே என்னுடைய மகன் வந்து நாலாவது ரேங்கு பத்து லட்சம் பேத்துல ஆறாவது ரேங்க்கு ஸ்கூல்லயே செகண்ட் ரேங்க்கு இன்னைக்கு நா என்ன சொல்லியிருக்கேன்னா எந்த ஸ்கூல் ஒன்ன வேற ஒரு ஸ்கூல் எது நிராகரிச்சிதோ அந்த ஸ்கூலுக்கு நா நீ வருங்காலத்துல சீஃப் கேஸ்டா போனு சீஃப் கேஸ்டா நீ போனு அன்னைக்கு அவங்க வந்து உன்ன நிமிர்ந்து பாக்கணு ஆக்சுவலா ஒரு சர்ட்டி கேட் கொடுக்கனா அந்த சர்டிபிகேட் அப்போதைக்கு எங்க கிட்ட இல்ல நாங்க அப்ளை பண்ணி வாங்கி தரோனு நாங்க எவ்ளவோ ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றோ அந்த ஒரு ஹெச் சம் வந்து ஏத்துக்கலனாலு பரவாயில்ல ஒரு ஒரு மாரி தரக் குறைவா பேசி அனுப்ச்சிட்டாங்க அப்ப அவங்க வந்து அந்த எடத் த்தில வந்து ஒக்காரதுக்கு தகுதியானவுங்க கிடையாது தகுதி இல்லாம அந்த ஒரு பிரின்சபல் சீட்டுக்கு அவுங்க வந்துட்டாங்க அப்ப நம்ம போய் அவுங்ககிட்ட ஆர்க்யூ பண்ண கூடாது நமக்கான எடம் இது இல்ல வா தம்பின்னு சொல்லிட்டு மொதல்ல ஒரு பத்து நிமிஷம் எனக்கு அழுக வந்தது நம்ம அழுக கூடாது எல்லா தகுதியு நம்ம பையனுக் இருக்கு இந்த ஸ்கூல்ல சேத்துறக்கு அவுங்களுக்கு தான் தகுதி இல்ல வான்னு சொல்லி அவன உக்கார வச்சுட்டு அவுங்களு வெ இன்னொரு பிராஞ்சுல கொண்டு வந்து நா அட்மிஷன் போட்டுட்டு இன்னைக் வந்து மொத் த்த பிராஞ்சும் நிமிந்து பாக்குதுங்க அந்த அன்வல் டைரில என்னோட பையனோட போட்டோ நேத்து வந்துருக்கு
சூப்பர்ல
அதனால வந்துட்டு லைஃப்ல ஒரு எடத்துல நம்மள நிராகரி க்றாங்கனா அவ்ங்ளுக்கு அந்த எடத்துல நம்ள வச்சுகிருதுக்கான தகுதி அவ்ங்ளுக்கு இல்ல ஆவ் அத வந்து நம்ம ஆணவமா எடுத்துக்கிறது கிடயாதுங்க கடவுள் வந்து வேற ஒரு நல்ல எடத் த்துல நம்மள கொண் போய் உக்கார வைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ள வெளியேத்றாரு
நம்ப அந்த எடொ செட் ஆவுது வேற எடொ நம்ளுக்கு இந்த எடொ தா கரெக்டான பொருந்த எடொ அப்டின்ற மாரி
கண்டிப்பா மேபி அங்க அங்க இருக் ருக்குறவங்க வந்து அ நம்மளுடைய ஃபிரிகுவன்சிகு மேச் ஆகாதவங்களா கூட இருக்லா கடவுள் வந்து நம்ம நம்மள மாரி ஒரு நல்லவங்க அந்த எடத்துல போய் கஷ்டப்படக் கூடாதுன் நனச்சு கூட அந்த எடத்த விட்டு நம்மள வெளியேத்தி இருக்லா
அதுவு கரெக்ட்தா
அதனால ஒரு ஸ்போட்டிவா நம்ம எடுத்துட்டு அடுத்தடுத்த எடொ நம்ம போகுபோ து நிச்சயமா நமக்கு வந்து நல்லதா நடக்குனு